ஹலோ ஆ கேக்குது ஸோ இன்னைக்கி இப்போ நம்ம டாப்பி் வந்து ஆ ரொம்ப நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே
அ இப்ப நம் டாப்பிக் வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ் திருவிழாக்கள் அந்த மாதிரிலா இருக்கு ஸோ உங்களுக்குத் தெரிஞ்ச நீங்க ஒ இ இது பண்ற ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி சொல்லலா நீங்க உங்ளுக்கு பிடிச்ச ஃபெஸ் டிவெல் அந்த மாரி இப்ப எனக்கு எப்டி பஸ்சு ஆ ஓகே நா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றே ஆ எங்ளுக்கு இந்த இதுல திருவிழால வந்து பாத்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாத்திங்கன்னா தீபாவளி அப்டின்னு சொல்லலா சின்ன வயசிலே பாத்திங்கனா தீபாவளினாலே ஒரு ஒரு க்ரேஸ் எப்படா தீபாவளி வரு அப்டின்ற மாரி நாள ரிவர்ஸ்ல எண்ணிட்டே இருப்போ அ ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணுவன்னா கேலண்டர்ல போய் பாத்துருமவோ ஓகே இன்னு முப்பது நாள் இருக்கு ஃப்ரண்ட்ஸ் கூட பாப்போ இன்னு எத்தன நாள் இருவது நாள் இன்னு பத்து நாள் அந்த மாரியே பொய்ட்டு இருக்கு அதுக்கப்ரோ டிஸ்கஸ் பண்ணுவோ என்னென்ன பட்டாசுலா வாங்கணு என்னென்ன பட்டாசுலா பொய்ட்டு வாங்குவோ அப்டின்ற மாரிலா டிஸ்கஷன்லா வந்து பயங்ரம நடக்கு அது பிறகு அது அப்டி எப்டி சொல்ற ஒரு கருத்து கற்பனையிலே வாழ்வோ ஓகே இப்டி இருக்கு அப்டி இருக்குன்ற தீபாவளி அதுகப்ரோ ரெண்டு நாள் லீவு விட்டொனே ஆ எங்க வீட்லலா எப்டி பண்ணுவாங்கன்னா காலையில தீபாவளிக்கு என்ன பண்ணா காலையில ஒரு நாலு மணிக்கு எழுந்துருவோ எழுந்துட்டு எண்ண தேச்சி தலைமொழு முணு அப்போ வந்து எண்ண தேச்சு தல மூழிகிட்ட பிறகு வீட்ல இருக் எல்லாரு என்ன தேச்சு தலைமுழிடுவாங்க அம்மா என்ன பண்ணுவாங்க கலையில அவங்ளு எங்கலு நாலு மணிக்குனா அதுக்கு முன்னாடியே எழுந்துருவாங்க எழுந்துட்டு அதுக்கு தேவையான அந்த படைக்கிறதுக்கு வந்து இட்லி நெறைய பேர் வந்து கறிக்கொழம்பு செய்வாங்க தீபாவளி அன்னைக்கி எங்க வீட்ல பாத்திங்ன்னா ஆ அது கொஞ்ஜோ ஆப்போஸிட் இன்னக் என்ன என்னைக்கு படிக்றாங்களோ அன்னைக்கு வந்து நான்வெஜ் செய்யமாட்டாங்க எங்க வீட்ல ஆ அதனால வந்து இட்லி சாம்பாரு பஜ்ஜி இந்தந்த ஸ் பயோ உண்டா அப்டின்னு ஒரு விஷ்யோ செய்வாங்க ஸோ அதெல்லா செஞ்சு படைப்பாங்க அப் அப்ரோ தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு அந்த மாரிலா இருந்துன்னா அதையு ஆது நம்ம அன்னைக்கி போட்டுப்போ குளிச்சிட்டு வந்து அந்த ட்ரெஸ்லா போட்டுப்போ போட்டு படச்சிட்டு அதன் பிறகு பட்டாசு வெடிப்பாங்க இதுல இன்னொரு போட்டி என்ன இருக்கு அப்டி பாத்திங்கன்னா சீக்ரமா படைக்கணு நம்ம தா ஃபர்ஸ்ட்டு படைச்சுட்டு பிறகுதா வெடிக்க சொல்லுவாங்க அதனால பாத்திங்கன்னா நம்ம வீட்ல தா வந்து ஃபஸ்ட்டு வெடிக்கணு ஃபஸ்ட்டு வேடி சத்தோ வரனு அதனால சீக்ரமா படைங்க சீக்ரமா படைங்கனு அப் அப்போ நம்ம வீட்லலா சின்ன வயசில இருக்கும்போது அப்டி அவங்கள கொஞ்ஜோ ஃபோர்ஸ் பண்ணுவோ செய்தது இதுமாரி நடக்கு இது காலையி நடக்கு அதன் பிறகு பாத்திங்கன்னா நா அப்டியே அ பட்டாசுலா வெடிச்சிட்டே இருப்போ மதியோ ஒரு ரெண்டு மணிக்க நோன்பு தெரப்பாங்க வீட்ல அ நோம்பு தெரக் க்றதுனா எப்டின்னு பாத்திங்கன்னா ஒரு வீட்டு உள்ளேயே உள்ளேயே பாத்திங்கன்னா ஒரு ஒத்த அடுப்பு வச்சு அதுல வந்து எண்ணெயல்லா ஊத்தி ஆ அதிரஸோ போடுவாங்க பக்கத்திலயே பாத்திங்கன்னா இந்த மாட்டு சாணோ இருக்கு இல்லையா அதுல வந்து ஒரு விநாயகரம செஞ்சு வைப்பாங்க அத செஞ்சுட்டு அதுக்கு வச்சு படைப்பாங்க அதெல்லா படச்சு முடிச்சிட்டு அந்த ஆ சொ என்னாதது அதுரசோ ஆ அதிரஸோலா போட்டு எடுப்பாங்க நாங்க என்னா பண்ணுவோ அதுரஸத்த எடுத்துட்ட பிறகு அதில அப்டியே புஃபுன்னு இருக்கு அது ஆயில் அதிகமாக வந்து அப்சர்வ் பண்ணிருக்கு அத என்ன பண்ணனு ஒரு சின்ன ஒரு பாத்திர வச்சு அத ப்ரெஸ் பண்ணுவோ ப்ரெஸ் பண்ணா ஆயில் கொஞ்ச வெளியே வரு ஸோ அத வந்து அங்க பக்கத்தில உக்காந்துட்டு பண்ணிட்ருப்போ இது அப்படியே பண்ணிட்டு இரு இது வந்து ஒரு ரெண்டு மணிக்கு அந்த மாரி பண்ணுவாங்க அதன் பிறகு அப்டியே டைம் போவோ மறு அப்ப ஈவினிங் ஒரு ஆறு மணிக்க என்ன பண்ணுவங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அந்த அதர்சம் மதிய செஞ்சாங்க இல்லையா அதெல்லா போய்ட்டு படைச்சிட்டு வருவாங்க சோ இதுதா ப்ராசஸ் தீபாவளி அணிக்கு சோ உங்க ஃபெஸ்டிவல் உங்ளுக்கு தெரிஞ்ச ஃபெஸ்டிவல் உங்களுக்கு புடிச்ச ஃபெஸ்டிவல் அத பத்தி நீங்க சொல்லுங்க
எங்க ஸைடு வந்து நோன்பு பெருனா சொல்லுவாங்க கேள்விபட்றுகீங்களா முஸ்லிம் ஃபிரிண்ட்ஸ் இருக்காங்களா ஆ நோன்பு பண்ண அது வந்து தேர்ட்டி டேஸ் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்பறோ நோம்பு பெருனா இருக்கு தேர்டி டேஸுமே காலையில முடிச்சு ஒரு நாலு மணி போல சாப்டுவோ சாப்ட்டுட்டு அதுக்கப்பறோ ஒண்னுமே சாப் கூடாது தண்ணி கூட குடிக்க கூடாது அதுக்கப்பறோ ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு திரும்பி சாப்டனு அந்த மாரி அப் ஓ நல்லா இருக்கு அந்த தேர்ட்டி டேஸுமே வந்து வீட்ல நல்லா சமைப்போ ரிலேட்டிவ்ஸ கூப் ட்டு எல்லாரு பேமிலியா நோன்பு தொறப்போ அதுக்கப்றோ வீட்டுக்கு கிட் ல்லா ஸ்நாக்ஸ் எல்லா பண்ணி தருவாங்க நாங்க பண்ணி தருவோ அந்த தேர்ட்டி டேஸுமே நல்லா இருக்கு இப்ப இப்ப இருக்கிற விட சின்ன வயசுல நல்லா இருக்கு தேர்டி டேஸுமே ஆ வீட்ல வந்து நோம்பு புடிக்காத சொல்லுவாங்க நாங்க வந்து புடிப்போ வேணுமே புடிப்போ ஏன்னா சின்ன பிள்ளனால எங்கள புடிக்க விட மாட்டாங்க ஆனா நாங்க வேணுனே புடிப்போ இப்பவுமே நல்லா இருக்கு அதுக்கப்றோ இந்த இது முடிஞ்சதுக்கு அப்றோ ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்றோ ஹஜ்ஜ் பெருனா அப்டின்னு நடக்கு அது வந் து ஆ எப்டின்னா ஆடு வந்து குடுப்பாங்க எல்லார் வீட்லயுமே ஆடு வந்து குடுத்து அந்த பெருநா அன்னைக்கி கா ஈவினிங் இல்லன்னா மத்தியானோ அந்த ஆடு அறுத்து எல்லா வீட்டுக்குமே வந்து அது செர்வ் பண்ணுவாங்க அந்த நாளு பிரியாணி வெச் சு சாப்டுவோ எனக்கு இந்த ரெண்டு பெஸ்டிவல் பர்சனலா நல்லா புடிக்கு
ம் ம் ம் ஓகே இப்ப ஆடு இப்ப ஆடுல்லா பாத்தீங்கன்னா யார் குடுப்பா நீங்க அதாவது நீங்களே காசு குடுத்து வாங்கனுமா
ஆமா நாங்க தா காசு குடுத்து வாங்கணு வாங்கி ஆள் கிட்ட சொல்லி அது வந்து எங்களோட ஒரு மொற ஒரு நபியோட ஒரு மொற அது வந்து அது குடுக்கணு அப்டின்னு
ம் நோன்புன்ன ஒடனே எனக்கு ரெண்டு விஷியோ ஞாபக வருது ஒன்னு வந்து நா ஸ்கூல் எல்லா படிக்கும் போது எச்சல் கூட முழுங்க மாட்டாங்க பசங்களா ஒரு சீக்ஸ்த் செவேந்த் படிக்கும்போது பிரிண்ட்ஸ்ல பாத்திருக்கே என்னன்னு பாத்தீங்கன்னா எச்சில் கூட அப்டியே கிளாஸ் ஃபிரிட்ல உக்காண்டே இருப்பாங்க என்னனு பாத்த வெளில போய் துப்பிட்டு வருவாங்க கேட்ட எச்சல் கூட முழுங்கக்கூடாதுனு சொல்லுவாங்க அப்போலா எப்டி இவ்ளோ அது வந்து ஒரு அதுனா மேக்சிமம் வெளாட்டுக்கு சொல்ல சீரியஸா எப்டின்னா நாங்க இந்துஸ்ல பாத்தீங்கா பெரிசா பசங்கல்லா ரொம்ப இதெல்லா எப்டி சொல்றது எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ண மாட்டோ ஆனா இதெல்லா பாக்கும்போது எப்டி இவ்ளோ இதுவா பண்ணுறாங்க அப்டின்ற மாரி அது ஒரு ஆச்சரியமாக இருக்கு ஒன்னு இன்னொன்று இந்த ரம்ஜான் சீசன் வந்தோனே செரி நாம இந்த ஒரு டைம் இது ஒரு அனுபவோ இருக்கு இப்போ வந்து இந்த நோன்பு திறக்கிறதுக்கு காலையில சில பேர் வந்து சில பேர் ஏழ்மையாக இருக் இருக்காங்க சொல்ட்டு நெறைய பேரு இது பண்ணுவாங்க தானே டெனோஷ இ மாரி இல்ல காலையில சமச்ச குடுக்குறவங்கள ஹோட்டல்ஸ்லா இருக்காங்க தான நா நாங்க என்ன பண்ணியிருந்தோன்னா வந்து நாங்க திருவண்ணாமலையில வந்து நாங்க வந்து நா ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கி படிச்சுட்டு இருந்தோ கொஞ்சோ இந்த டி என் பி சி க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோ ம் நாங்கோ ரூமில் ஒரு நாலு பேர் இருந்தோ அதில ஒருத்தவர் பாத்திங்கன்னா அவரு வேல வாங்கிட்டாரு அவரு வந்து கோர்ட்டில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவருடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அ இந்த மாரி அவரு வந்து அவர் முஸ்லிம் தா போல அவரு அவர் சொன்னாரு இந்த மாரி வந்து இங் இங்க திருவண்ணாமல பஸ் ஸ்டாண்டில ஆப்போசிட் இல்ல இந்த ஹோட்டலில் வந்து காலைல போனா அன்லிமிடெட் பிரியாணி வந்து எல்லாருக்கு ஃப்ரியா தந்துருவாங்க அப்டின்ற மாரி சொன்னாங்க எங்களுக்கு நாங்க வந்து ஒரு ஒரு பேட்சலர்னும் போது நாங்க பெருசாக சமைக்கிறது பெருசாக அதெல்லா இருக்காது பிரியாணினானே ஒரு ஒரு கிரே ஒரு கிரேஸ் இருக்கு எதாவது இருக்குன்னு சொல்லி அவரு சொன்ன ஒடனே என்ன பண்றான்னா நா தூங்கிட்டு இருக்கே இன்னொருத்தன போய் எழுப்புறாரு அவரு இந்த மாரி அப்டின்னு சொல்லி எழுந்திருக்கவே இல்ல பாத்தோனா அவரு குண்டாலா உருட்டுற சத் த்த கேக்குது ஏன்ன கப்பல எடுத்து பேகுல போட்டு எடுத்துட்டு போறாரு என்னா ஏனா கெளம்பறீங்க எங்கனா கெளம்புறீங்க அப்டின்னொடனே இந்த மாரிலா சொன்னாரு எனக்கே இன்னு ஆச்சரியமா ஏ அப்படின்ற மாரி இருந்து சரி நாங்களு அப்டியே கால்ல தூங்கி எழுந்து பைக்ல கெளம்பிறாங்க அங்கருந்து ரூம்லேந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு பைக்கில போய்டு உள்ள போய்ட்டோ ஒன்னு புரியல ஆனா எல்லாரு கொஞ்ச கொஞ்சம சாப்ட்டுட்டு இருந்தாங்க கூட்டமாக இருந்தது உள்ள போனொனே ஆ அது என்னன்னு புரியல உள்ள போயிட்டோ போய்ட்டு ஒனே ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து சகாரா அப்டின்னு கேட்டாரு சக்காரனா எங்களுக்கு ஒன்னு புரியல அது அது அது வந்து கோடு கூடு வொடு இந்த மாரி அது என்னன்னா அப்பறமா கேட்டு தெரிஞ்சுக்கனனா நோன்பு இருக்குறீங்களான் அர்த்
ஆமா ம்
ஆ அது எங்களுக்கு தெரியாது நாங்க முழிக்கிற சக்காராவா அப்படின்னு என்னன்னு எங்களுக்கே தெரியல கொஞ்ச நேர பாத்துட்டு அதுக்கப் அப்பற அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்ப வெறவ எடுக்கல ஒரு மாரியா ஆயிடுச்சு என்னடா இது அசிங்கமாயிடுச்சு ஒரு மாரி ஏனா என்னன்னு புரியல எங்களுக்கு அப்பறமா பாத்துட்டு ம் கொஞ்ச அப்புறமா வந்துட்டோ வெளிய அப்பறமா வந்து கூட்டுட்டு இன்னொருத்தர் வந்து ஆ தம்பி வாங்கப்பா அது வந்து இன்னொருத்த அதாவது அவரு சொன்னர் அங்க வந்து சேர்வர் போல அவரு சொன்னாரு இந்த மாரி வந்து நோம்பு நோம்பு திறக்கறவங்களுக்கு மட்டுந்தா அப்டின்னு சொல்ட்டாரு அப்பறோ இன்னொனே இன்னொத்தங்க வந்து இந்த மாரி இல்ல இல்ல அப்படிலா இல்ல இது யார் வந்தாலு எல்லாருக்கு குடுக்கணு அப்படின் சொல்ட்டு அந்த கடையுடைய ஓனரே வந்து பர்சனலாக எங்களுக்கு உக்கார வச்சு என்னப்பா வேணு அது மாரி பர்ஸ்னலா கவன்ச் செய்து போனார் இது ஞாபக வருந்தது ஐ இது வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது அது ஒரு ஞாபகம் இருக்குங்க அது எப்டி சொல்றதுன்னா இப்ப நெனைக்கும் போது அது வேற மாரி இருக்கு அந்த டைம்ல வந்து ஒரு பண்ணால் எங்களுக்கு அதுக்க அ ஆமா அப்பற ஃப்ரண்ஸ் கிட்டல்லா சொல்லும் போது அதல்லா சிரிச்சுக்கிட்டு அந்த மாரி இருந்தது ஆனா காலையில அந்த பசி இல்ல ஆனா சாப்ட்டதுலே அவ பெஸ்ட்டு அந்த மாரி சொல்லலா பீஃப் பீஃப் பிரியாணி அந்த டைமில சாப்ட்டதுலயே ஒரு பெஸ்ட்டு பிரியாணி அப்டின்னு சொல்ட்டு சொல்லலா இத தவிர்த்து வேறு எதா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் ஏதாவது உங்களுக்கு ஞாபக இருக்கா அந்த மாரி ஏதாவது
ஆ எனக்கும் சின்ன வயசல ஆ
ம் அதா பக்ரீத்ல இந்த ஒட்டக பிரியாணி போடுவீங்களா செய்வாங்களா
இல்ல அது வந்து இங்க நம்மா இந்தியால அலோவ் பண்ண மாட்டாங்கல்லியா ஓட்டக பிரியாணி
ஓஹோ ஓகே ஆனா எங்க ஊர்ல எங்க சைட்ல இங்க வந்து சொல்லுவாங்க நாங்க ஸ்கூல் படிக்கும்போதெல்லா இன்னைக்கு பக்ரீத்னாலே ஒட்டக பிரியாணி ஒரு ஒட்டக வாங்கிட்டு வந்துருவாங்களா அது எப்டின்லா தெரியாது ஆனா ஒட்டக பிரியாணி தா செய்வாங்கன்ற மாரி சொல்லிட்ருந்தாங்க
தா சில பேர் வாங்குவாங்க அங்க ஒருத்தங்க லைசன்ஸ் இருந்தா வாங்கலா அது மோஸ்டா எல்லாருமே இருக்க பண்ண மாட்டா ஒண்ணு ரெண்டு வேற அது லைசன்ஸ் எடுத்து கொண்டு வருவாங்க
ஆ அது என்னன்னா எங்களுக்கு என்ன தெரியு அப்படின்னா அவங்க வந்து இந்த மாரி தனியல்லா மசூதியில வாங்கிடுவாங்க அங்கேயே வந்து று ஒட்டக பிரியாணி வீட்ல சமைக்க மாட்டாங்க மா வாங்கிட்டு அங்கேயே சமை வச்சு எல்லாரரு குடுக்குற மாரி அந்த மாரி நெனைக்கறே
கூட்டுக்குருபாணி சொல்வாங்க
ம் ம் ம் ஓகே ஓகே ம் இப்போ ரம்ஜானு இதெல்லா முடிச்சு இத தவிர்த்து நாங்க என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அங்க பேச்சுலர்ஸா இருந்தப்ப இங்க ஆப்போசிட்ல வந்து முஸ்லீம் ஃபங்க்ஷன் ஆ மண்டபோ ஒன்னு முஸ்லீம் இல்ல ஆ மண் டபோ ஒன்னு இருக்கும் மேக்சிமம் ஆனா அது எப்டி பாத்தீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம் டைப் ஸ்டைல்ல ஒரு மாரி அந்த தாஜ்மஹால் ஸ்டைல்ல கட்டியிருப்பாங்கனு வச்சுங்கள அதுக்கு ஆப்போசிட் லே ஒரு பெரிய மசூதியு இருக்கும் மேக்ஸிமம் அங்க முஸ்லீம் மேரேஜ்தா நடக்குன்னு வச்சுங்கள ஆ நா நாங்க எங்க மொட்ட மாடிலேருந்து பாத்தாலே தெரியு எங்களுக்கு இங்க வந்து சனி க்கெழம நைட் அங்க ஃபுல்லா லைட் செட்லா போட்டாங்கன்னா ஓகே மறுநாள் ஃபங்க்ஷன் அப்டின்ற மாரி தெரி அது வந்து ஒரு மாரி பெரிய மண்டபோ ஆ நாங்க என்ன பண்ணுவோ ஃப்ரெண்ட்ஸ்லா ஒரு நாங்க ஒரு எங்க ரூம்ல ஒரு நாலு பேர் கீழ ஒரு நாலஞ்சு பேர் இருப்போ நாங்க அதே மாரி வந்து லைப்ரரி தா போய் படிப்போ அப்ப லைப்ரரில இருக்கவங்க ஃபுல்லா மேக் சிம் பார்ட் டைமுக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த மாரி வந்து கேட்டரிங் சர்வீஸ் போவாங்க திருவண்ணாமல ஃபுல்லா அங்கங்க எங்கெங்கல்லா ஃபங்ஷன் இருக்கோ அங்கல்லா கேட்ரிங் சர்வீஸ் போயிடுவாங்க ஸோ அதனால அவுங்க கேட்ரிங் சர்வீஸ் போனோன்னே எங்களுக்கு ஏதாது சொல்ருவாங்க இந்த மாரி இங்க வந்துங்க அப்டின்னொன்னே நாங்களு அப்டியே போயி்ட்டு சாப் ட்டு வந்துருவோ அது ஒரு டைம் அந்த மெமரி அந்த மாரி இது தவிர இந்த மாரி உங்களுக்கு ஏதாது தெரியாத கல்யாணத்துக்கெல்லா போய் சாப்ட்ட அனுபவம் இருக்கா உங்களுக்கு ஏதாது
இல்ல அப்டிலா போனதுல்ல ஆ அப்டி நா போனது இல்ல சும்மா ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது யோசிப்போ தா இன்னைக்கி இந்த கல்யாண வீடும் இல்லன்னா சும்மா போய் சாப்ட்டுட்டு வந்துர்லாமா ஆக்சுவலி சும்மா யோசிப்போ ஆனா போனதில்ல
எப்டின்னா பக்கத்துல நாங்க இங்க லோக்கல்ல இருந்தா பண்ணிருக்க மாட்டோ இப்ப எங்க ஊருக்கு திருவண்ணாமலை க்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ்க்கு மேல இருக்கும் எங்களுக்கு தெரியாத ஊரு யாருனே தெரியாது அப்டின்ற இதுவுல ஆனா இங்கெல்லா எங்க ஊர் பக்கத்துல தெரியும்ல யாரா பாத்துட்டாங்கன்னா ஒரு மாரி அசிங்கமாயிடு அப்டி சொல்லி பண்ண மாட்டோ யா யாருமே தெரியாது யாருமே தெரியாது நம்மள யாரோ ஒருத்தவங்க ஃபங்க்ஷன் வந்து ஆ ம்‌ அந்த மாரி நெனச்சிட்டு போய்ட்டு வந்துருவோ சேரி நம்மளுடைய நேரம் முடிவடை து நம்ம உ உரையாடலை இதோட முடிச்சுக்கலா நன்றி வணக்கம்